கம்
ஹலோ
ஹலோ வணக்கம் எப்டி இருக்கீங்க
க்கம் தோழி எப்டி இருக்கீங்க நல்லா இருக்
ஆ ந ஆ நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க
சாப்ட்டாச்சா சாப்டீங்களா தோழி நீங்க
ஹலோ
சாப்டாச்சா நீங்க
ஆ சாப்ட்டாச்சு தோழி நம்ம டாபிக் வர் ல இந்த காலத்துல வந்து ர்லா இன்றைய வந்து நம்ம குடும்ப எப்டி இருக்கு அந்த மாறி டாபிக் வந்து நம் பேசலா
கண்டிப்பா கண் கண்டிப்பா ஓகே அ ஃபர்ஸ்ட்டு வந்து நா சொல்றே
பஸ் சொல்லுங்க நீங்க குடும்பத்த பத்தி உங்க ஃபேமிலி எப்டி இருக்காங்க ஒன்னா இருக்கீங்களா ஜாயின் ஃபேமிலியா இருக்கீங்களா இல்ல பிரிஞ்சிருக்கீங்களான் சொல்லுங்க
கண்டிப்பா கண்டிப்பா நாங்க எப்டின்னா ஜ ஜாயிண்ட் ஃபேமிலியா தா இருக்கோ ஏன்னா எங்கி வீட்ல நா பெறந்த வீட்ல எப்டின்னா அ அம்மா அப்பா ஆச்சி தாத்தா அண்ணங்க அண்ண ஒய்ஃப்ஃபு எல்லாருமே இன்ன வரைக்கு நாங்க ஜாயின் ஃபேமிலியா தா இருக்கோ அதுக்கப்புறோ ஆஃப்டர் மேரேஜக்கு இப்பவு நாங்க ஜாயின் ஃபேமிலியா தா இருக்கோ ஏன்னா அந்த ஜாயின்ட் பேமிலில இருக்கிறது என்னன்னா ஒரு சந்தோசோ என்ன மாத்ரியான சந்தோச கெடைக்குனா நம்ம வந்து என்ன ஒரு வேல வேலையா இருந்தாலு பரவா செரி நமக்கு ஒடம்புக்கு முடியலனாலு சரி அதுக்கப்புறோ நம்ம எங்க வெளியில போறதா இருந்தாலு சரி நம்ம வந்து ஷேர் பண்ணி அந்த ஒவ்வொரு வேலைகளையு பகிர்ந்து பண்ணுவோ அப்பி அப்டி இருக்கும் போது நமக்கு வந்து வேலை பழுவு வந்து ரொம்ப குறைவா இருக்கு அதே சமயத்துல நா என்ன சொல்றேன்னா வேலைப்பழு குறைவா இருக்கு எல்லாரு என்னன்னா வேலைப்பழு குறைவா இருக்கும் போது நமக்கு உடம்பு நிலை சரியில்லாம போக போகாது அப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோ ஹாப்பியா இருப்போ அதே மாரி நம் என்ன பண்ணுவோனா ஜாயிண்ட் பேமிலி எல்லாரு எப்படின்னா நீ கொழம்பு பண்ணு நீ கூட்டு பண்ணு நீ பொறியல் பண்ணு அப்டின்னு ஒவ்வொருத்தங்க மாறி துணி தொவை அந்த மாறி வேலை பாக்க போம்போது வேல பாத்துட்டு ஒன்னா உக்எகாந்து சாப்பிடும் போது அந்த சந்தோஷோ இருக்கே அதுக்கு நிகரே இல்ல ஏன்னா அது சாப்பிட போகும்போது யாரு என்ன சாப்பிடுவான்னு தெரியு எப்டி சாப்புறான் தெரியு ஒவ்வொருத்தங்க வந்து சமைக்கிற வந்து இவங்களுக்கு இது புடிக்கு இவங்களுக்கு இது புடிக்கு அப்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு சமைக்க போம்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி நா டூர் எங்கேயு போனாலுமே எப்டி இருக்குனா ரொம்ப ஹாப்பி ப்பியா பீல் பண்ணுவோ அப்டிதனே
கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது உண்மைதா ஏன்னா இப்போ இப்போ வந்து நம்ம குடும்போ என் குடும்போனா மனித வாழ்க்கையில இருந்து ஒரு அடித்தளமா இருக்கு ஏன்னா ஒரு கொழந்தை மொத மொதல்ல அன்பு பாசோ ஒழுக்கோ அந்த மாரி நல்ல பழக்க வழக்கங்கள கத்துக்கொள்வது வந்து குடும்பத்துல மூலோதா அதனால வந்து குடும்பத்துல வந்து என்னதுன்னா முதல்ல பள்ளி மொதல்லல்லா அந்த காலத்துல எல்லா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குடும்பத்துல வந்து கொழந்தைகளுக்கு எல்லா பழக்கவள வளத்தையு சொல்லி குடுக்குறது வந்து முதல் பள்ளினு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு குடும்பத்த துல வந்து பெற்றோர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் அப்பறோ தாத்தா பாட்டி அப்பறோ சித்தி சித்தப்பா அந்த மாரி பிர உறவினர்கள்ல்லா இருக்காங்கல்லா அது வந்து நம்ம வந்து ஒரு குடும்பமா வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் வந்து அன்பாகவு மரியாதையு நடந்துகொள்வாங்க ஆனா இப்ப உள்ள காலக்கட்டத்துல வந்து நெறைய பேஃமில பாக்குறே அந்த மாரி இல்ல ஏன்னா நம்ம பெற்றோர்கள் வந்து நம்ம வளர்ச்சிக்காக மிகவு பாடுபடு பா பாடுபடுறதுனாலதா இப்போ நம்ம வேலைக்கு போறாங்க அந்த மாரி இருக்கப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா தாத்தா பட்டிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க இல்லையா வீட்ல இருக்க அத்த ஆ அந்த மாரில்லா கொழந்தைய விட்டுட்டு போறதுனால வந்து நம்மளுக்கு வந்து வேலை பழு நீங்க சொன்ன மாரி வேலை பழுவு ரொம்ப குறைய இருக்கு ஏன்னா நமக்கு வந்து இப்போ கல்வி நல்ல பண்பு வழக்கத்த எல்லா சொல்லி குடுக்குறத வந்து வாழ்க்கையில இந்த மாரி மதிப்பு வாழ்க்கையில வந்து இந்த மாரி மதிப்புகள வந்து கற்று தரு கற்று தராங்க நம்மளோட பெரியவர்கள் வந்து
கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு சொல்ல போனா இப்ப வந்து இப்ப வர்ற காலகட்டத்துல வந்து ஜாயிண்ட் பேமிலியில வந்து ஹஸ்பண்டு ஓய்ஃபு வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அந்த கொழந்தைய யாரு பாக்கா தாத்தா பாட்டி பாப்பாங்க தாத்தா பாட்டி இல்லாத பட்சத்தில வந்து அவங்க தங்கச்சியோ தம்பியோ தம்பி ஒய்ப்போ இந்த மாரி பாத்துக்குறாங்க இதனால நம்ம என்ன பண்றோ அந்த கொழந்தை ஒரு சேஃப்பான எடத்துல நிக்குது அப்டின்னு நமக்கு ஒரு ஃபீல் வரு அப்டி தனே அந்த ஃபீல் வரும்போது நம்ம ஒர்க்க நம்ம கரெக்டா கரெக்டான முறையில வந்து நம்ம நம்மளால பாக்க முடியு ஒரு நண்ப நண்பக தன்மையோடு நம்ம மகிழ்ச்சியோடு வேல பாப்போம் அதே மாரி இன்னொன்னு சொல்ல போனா குடும்போன்னு சொல்றாங்கிள்ள இப்ப நம்ம நம்ம பேம்லி எடுத்துக்கிட்டாலு நம்ம அம்மா அம்மா இல்லன்னா எதுமே இல்ல ஏன்னா அம்மாதா நம்மளோட நம்ம குடும்பத்தோட முதுகு எலும்புன்னு நா சொல்லுவ அப்பாவு அம்மாவுந்தா ஏன்னா அப் அப்பா ஒழச்சி குடுத்து அத சேவ் பண்ணி வெக்கறனாலதா நம்மள படிக்க வெச்சு இந்த நெலமைக்கு ஆளாக்கிருக்காங்க ஆனா நா நெறைய டைம் பீல் பண்ணுவ நம்ம அம்மா எவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காங்க நம்ம இப்போ வந்து என்ன சொல்றோ இந்த அ இப்போ வந்து எல்லாமே துணி தொவைக்கறதுக்கு சரி அ கொழம்பு மொளகாய் பொடி அடிக்கறக்கு சரி எல்லாமே மிஷினு வந்துருச்சு அப்டிதானே குக்கர் வந்துருச்சி கேஸ் அடுப்பு வந்ருந்துசு ஆனா அந்த காலத்துல எப்டின்னா நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணிருப்பாங்க அப்பா வந்து வெறகு வாங்கி போட்ருப்பாங்க அம்மா வந்து என் பண்ணுவாங்கன்னா வெரகடக்கல நமக்கு சேக் கால்ல டிஃபன்னு லஞ்சு நைட்டு டின்னர் இதெல்லா சமச்சு குடுத்துருப்பாங்க ஆனா அவுங்களுக்கு ஒரு ஒடம்புக்கு முடியாத சூழ்நிலல கூட அவுங்க என்ன பண்ணிருப்பாங்க நமக்கு வந்து கடைல வாங்கி குடுக்க மாட்ட அப்பல்லா இந்த மாரி கடைகள் ரொம்ப கெடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மள வந்து வளர்த்துருக்காங்க
கண்டிப்பா தோழி நீங்க சொல்ற மாரி அப்டிதா எங்க லைப்லயு எங்க லைஃப்லயு அப்ப எனக்கு இப்போ என்னன்னா அந்த காலத்துல வந்து இப்போ நல்லா வேல செய்வாங்க எல்லா பண்ணுவாங்க அதனால வந்து நார்மல் டெலிவரி ஆயிருக்கு ஏன்னா நா எனக்கு டெலிவரி ஆ ப்போ நா எங்க அம்மாவ யோசிச்ச எங்க அம்மா இப்போ அந்த அவுங்கல்லா சொல்லுவாங்க நா பதினாறு நாளே எந்திருச்சு வேல பாத்தே நீங்க ஆறு மாசோ எட்டு மாசோ இருந்தா ஒரு வருஷோநாலு வேல பாக்க மாட்டேக்கீங்க அப்டி சொல்லுவாங்க இப்டில்லா இருக்க முடியாது இப்ப நா பாத்துக்கடுத நீங்க வந்து உங்க வீட்டுக்கு போனா எப்டி இருப்பீங்க அப்டி சொல்றாங்க உண்மைக்குமே அந்த காலத்துல வந்து டெலிவரி ஸ்சு மோஸ்ஆ சிசேரியன் செக்சன் வந்து நடந்த வாய்ப்பு இல்ல அப்டியே நார்மல் டெலிவரியா இருந்தாலுமே அவுங்க மறுநாளே எந்திருச்சு வேல பாத்துருக்காங்க இதனாலதா அவுங்க இது வரைக்கு ஆரோக்கியமா இருக்காங்க நம்ம வந்து ரெஸ் ஸ்டு வேணு ரெஸ்டு வேணு ரெஸ்டு வேணுன் சொல்லி சொல்லி சொல்லி இந்த மாரி இருக்கறதுனாலதா நம்ம வந்து உடம் உடல் வந்து ஆரோக்யோ இல்லாம இருக்குன் சொல்லலா ஏன்னா அப்போ வந்து நீங்க சொல்லலா இப்ப நம்ம பக்கத்துலதா இருப்பாங்க அப்போ உள்ள காலத்துல வந்து நம்ம சொந்தக்காரங்க சித்தி சித்தப்பா அத்த தாத்தா பாட்டி எல்லாருமே நம்ம வீட்ட சுத்திதா இருப்பாங்க இப்போ வந்து நம்ம வந்து வேலே காரணமாக வந்து நம்மோ ஒரு வே வே வெளி எடத்துக்கு போவேண்டிதிருக்கு நம்ம கொழந்தைகள்ல்லா இப்போ நா வந்து என்ன ஒரு கட வச்சு நடத்திட்ருந்தே இப் ட்டில்க்கெழம அந்த மாரி இருக்கப்ப வந்து ஒருத்தங்க வந்து அவுங்க வேற ஸ்டேடு வேற ஸ்டேட்ல இருந்து வேற ஸ்டேட்டுக்கு வந்து இருக்காங்க அவுங்க வந்து கடைக்கு சாப்புட வருவாங்க நா கேப்பே அந்த பாப்பாவ எதுக்கு நீங்க அவுங்க பேபி சிட்டிங் கிளாஸ்ல கொண்டு விட்டுட்டு போவாங்க அப்போ நா கேப்பே நீங்க எந்த மாரி வந்து விட்டுட்டு போறீங்க உங்க கொழந்தைய ஆனா காலைல இருந்து சாய்ங்காளோ வர ஃபுல் டே இருப்பா ரொம்ப சின்ன கொழந்தையா இருக்கா ஏ ஏன் இந்த மாரி பண்றீங்க அப்டின் கேக்கப்போ இல்ல நாங்க வந்து வீட்ல இல்ல உங்க மாமியார்லா இல்லயா கேக்கப்ப இல்ல அவுங்கல்லா கூட்டு வரல செட் ஆகாகது அப்டி சொல்லுவாங்கோ ஏன்னா இப்ப உள்ள ஜென்ரேஷன் வந்து இந்த மாரி இருக்கு அந்த கொழந்த காலைல இருந்து சாயங்காலம் வர வந்து அவுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போயிருவாங்க கொழந்த வந்து சாயங்கால வந்து சாயங்கால வர ஒரு பேபி செட்டிங் கிளாஸ்ல இருக்க போப்போ அஹ் சில இடத்துல வந்து என்ன பண்ணிருந்தாங்க கொழந்தைகளுக்கு தூங்குறதுக்காண்டி தூக்கு மாத்தர போட்டு குடுத்துருந்தாங்க அந்த மாரி டெட்லயே அந்த புள்ள சாப்புடறப்போ அவுங்கந்த உடல் நா பாதிக்கப்படு அதனால நா சொன்னே இந்த மாரி தப்பு பண்ணாதீங்க கொழந்தையே வேன பேரண்ட்ஸ் கூப்பட்டுவாங்க அந்த மாரி சொன்னே ஆனா அவுங்க அப்பறோ ஒரு ஆறு சிக்ஸ் மந்த் அந்த மாரி பண்ணாங்க அதுக்குப்பறமா அந்த கொழந்தைக்கு உடல்ல வந்து ஒரு ப்ராப்ள வந்ததுனால என்ன பண்ணாங்க நாங்க ஊருக்கே சிப்ட் ஆகி போறோ அப்டின்னு சொல்லி சொன்னாங்க
கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தா எங்க நெய்பர்ல உள்ள ஒரு லேடிய அப்டி தா போட்டிருந்தாங்க அவுங்க ரெண்டு பேரும்ம ஒர்கிங் அந்த பச பையணியு அப்டிதா போட்டிருந்தாங்க எப்டி போட்டிருந்தாங்கன்னா காலல ஒரு நைன் ஓ கிளாக் போவா சாயங்கால செவன் ஓ கிளாக் வருவா அவன் காலைல என்ன சாப்ட்டா யாது சாப்ட்டா எதுமே தெரியாது என் பையனுக்கு அவங்க பையனுக்கு ஒரே ஏஜ் தா ஆனா வந்து என்னுடைய பையன் வந்து எல்லாத்துலையுமே எப்டின்னா ஃபஸ்டா இருந்தா ஏன்னா வந்து கால் சீக்கிர ஊந்துட்டா சீக்கிர நடந்துட்டா ஆஹ் அவனால எப்டின்னா இவன் ஊர்ந்து முடிஞ்சு அந்த முட்டிக்கால் போட்டு ஊற ஸ்டேஜ்ல தா அவன் என்ன என்ன பண்ணனா ஆஹ் அவன் அப்பதா உட்காரவே ஆரம்பிச்சா அப்ப பாத்தாங்க இது சரி வராது அப்டின்னு சொல்லிட்டு ஈவினிங் மட்டு வருவாங்க எங்க வீட்டுக்கு அப்போனு சொன்னன் அவங்க கரெக்டான ஃபுட்ட கொடுக்க மாட்டேங்காங்க அவங்க சாப்புறா சாப்புறான்னு என்ன ஃபுட்ட கொடுக்காங்க அவங்களுக்கு தெரியு இந்த மாரி இதுல போடாதீங்க அப்போ அவங்களுக்கு வந்து அம்மா அப்பா கெடையாது சின்ன வயசுல இறந்துட்டாங்க அந்த அவங்க அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கெடையாது சேரிங்களா அவங்களோட அப்பா மட்டு தா ஆனா அந்த மாரி சூழ்நிலை அந்த அந்த அவங்க அ ஹஸ்பண் அவங்க அந்த அக்காவோட அண்ணன் ஒய்ஃப் வந்து அவங்க அக்காவ ஒருத்தங்கள கூப்டு வந்து ஒன் மந்த்து உட்கார வச்சாங்க அது அவங்க வந்து நல்லா ஹெல்த்தியா முட்டை கேரட் ஜூஸு ஃபுட்டெல்லா நல்லா குடுத்த ம்ம் ஒன் மந்த்லய அவன் நல்ல எப்டினா நல்ல புஸ் புசன ஆயிட்டா அவன்‌ நல்ல குரோத் ஆகும் போது அவ சீக்கிரமா நடக்கவு ஆரமிச்சிட்டா இப்டி இருக்குபோது அவங்க என்ன பண்ணாங்கா அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஃபுட்டு தா சரியில்லை நம்ம வந்து யாரு இல்லாம போதுதா இப்டி இருக்கு அதனால நம்ம ஒரு அவங்க நம்ம கூடயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க கூடயே வச்சுக்கிட்டாங்க அதா அவர் குடும்பம் வந்து எவ்ளோ முக்கியத்துவம்னாது அப்டின்னு வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எனக்கு அம்மா அப்பா இல்ல இருந்தா பாத்துக்கிடுவாங்க அப்டின்னு அந்த ஒரு சூழ்நிலை ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க நீங்க சொல்றதா
கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது வந்து உண்மா தா ஒரு குடும்பத்துல வந்து ஒற்றுமையா இருந்தா மட்டுதா ஒரு மகிழ்ச்சியா நெறைய முடியு ஏன்னா ஒரு சில நேரத்துல நம்மளுக்கு சிரமமான நேரத்துல வந்து கொடுக்கு சிரமமான நேரத்துல வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள் வந்து நம்மளுக்கு ஒவ்வொருவரு துணையா இருப்பாங்க அதனால வந்து நம்ம வாழ்க்கையில நெறைய பிரச்சனை பெரிய பெரிய சவால்கள் எல்லா எதிர்கொண்டு நம்மளால இது பண்ண முடியு ஏன்னா நீங்கள் பாருங்க பண்டிகை பண்டிகை நாட்கள்ல அப்பறோபிறவு பிறந்த நாள் அப்றோவிழா சொல்ல வந்து குடும்ப நிகழ்ச்சி வந்து ஒன்றா நம்ம வந்து ஒரு ஒரு எடத்துல இருந்தாலு ஒரே மாரி ஒன்றா ஒரு இடத்துல வந்து நம்ம ஒன்னா ஒரு குடும்பமா சேர்ந்து அஹ் சமயல் பண்ணி சாப்பிடுபோது வந்து அந்த குடும்பத்தோட உறவு வந்து ரொம்ப மேலு வலுப்படுதுன்னு நா சொல்லுவே ஏன்னா மொத் மொத்தத்துல வந்து என்ன சொல்லணுன்னா குடும்பத்துல செலவு செலவு இருக்குல்ல செலவு
கண்டிப்பா குடும்ப செலவுகளு வந்து செ சிக்கனமா இருக்க முடியு நம்மளால கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட் ட்டுதா ஆ அதே மாதிரி நா உங்கட்ட பேசுனதுல்ல நெறைய தெரிஞ்சுக்கிட்டே நமக்கான டைம் வந்து முடிஞ்சு விட்டது தோழி
ஒரு குடும்பம் வந்து நல்ல வன் ஒரு குடும்போ நல்லா இருந்தா மட்டுந்தா ஃபேமிலில இருந்து எல்லாரு ஒரு ஒரு ஊர்லேயே ஒரு நாலஞ்சு பேரு ஒரு அண்ண தம்பி ஒரு ஃபேமிலியா இருக்கவுங்க வந்து ஒற்றுமையா இருந்தா மட்டுந்தா ஆ மத் த்த இது வந்து ப்ராப்ளோ பண்ண முடியாது இன்னொன்னு சமூகோ வந்து ஒரு குடும்போ நல்ல ஒரு ஒரு ஒற்றுமையா இருந்தானா சமூகத் த்து வந்து நல்ல நாட்டையு நம்மளால உருவாக்க முடியு அப்டின் நா சொல்ல வந் தோழி நமக்கான நேரம் முடிந்து விட்டது
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஓகே ஃபாய்